வணக்கம் தோழி நா பேசறது கேக்குதுங்களா தெரியவா
ஆ தெளிவா கேக்குதுங்க தோழி
சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட திருமணத்துக்கு அப்புறோ வந்து கணவர் முதல் முதலியா ஏதாவது ஒரு பரிசு வாங்கி குடுத்துருப்பாரு இல்லைங்களா கல்யாணத்துக்கு முன்பு கல்யாணத்துக்கு பின்பு அத பத்தி விவரம சொல் சொல்ல முடியுங்ளா
ஆ கண்டிப்பா இப்ப வந்துட்டு கல்யாணோ நா ஆ ஆகறதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்டின்னா கல்யாணம் அ எல்லாம் செட் ஆனதுமே என்ன ஆச்சுன்னா அதான் செட் ஆகும் போதே நாங்க வந்து ஊர்லதா பாத்தோ பாத்து அதுக்கப்புறம் போன் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணிட்டோ அதுக்கப்பறமா வந்து என்னச்சுன்னா அ அவுங்க வந்துட்டு சென் அவுங்க அந்த ஊர்ல தா நாங்க இருந்த ஊர்லயே தா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுட்டு வந்து ஒரு சில டைம் வந்து தேட்டருக்கு போய் மீட் பண்றது பேசுறது அந்த மாரிலா பண்ணிட்டு இருந்தோ அதுக்கப்பறமா வந்து நாங்க கல்யாணம் வந்துட்டு நிச்சிதார்த்த பண்ணதுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு ஆறு மாசம் இடைவெளி இருந்துச்சு அப்போ வந்து அப்பதான் வந்துட்டு நாங்க குடி போகணுமலையா அதுக்காக ஒரு வீடு பாத்துட்டு இருந்தோ அவுங்க வந்து வீடு பாத்துட்டாங்க அதுக்கப்புறமா என்னையும் கூப்ட்டுட்டு போய் காட்னாங்க அப்ப வந்து அப் அப்பா அம்மலா வர்ல நாங்க ரெண்டு பேர் தான் போனோ வீடெல்லாம் பார்த்தோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்பறமா வெளியே போனோம் அதுக்கப்புறம வந்துட்டு படத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோ அதுக்கப்பறமா எங்க அப்பா அம்மாவு ம் அம்மாவு நானும் மட்டும் தா வந்துட்டு வீடு பால் காய்சறத்துக்கு போனோ அப்ப அவுங்க அம்மா வந்துட்டு வேற ஊர்ல இருந்தாங்க அவுங்களால வர முடியல சொ நாங்க மட்டும் தா போனோம் போயி பால் காய்ச்சுட்டு அந்த வீட்லய இருந்து எல்லாமே பண்ணிட்டு அதுக்அப்புறமா தான் வந்துட்டு கல்யாணமே ஆச்சு அப்டினு சொல்லு அந்த போட்டோஸ்லாம் கூடஇன்னு இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்ததுஅதெல்லாமே அதுக்கப்பறமா அ ம்ம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அதே வீட்டுக்கு தான் வந்துட்டு நாங்க குடி போனோம் அதுக்கப்பறோ அவங்க வீட்டு ஃபேமிலி எல்லாரும் வந்தாங்க எனக்கு கல்யாணத்துக்கு அப்பறோ என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா வந்து அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறே ஒரு கேமரா மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டிஜிட்டல் கேமரானு சொல்லிட்டு சொல்வாங்க அந்த கேம்ரா வந்துட்டு எனக்கு கிஃப்ட்டா பண்ணாக ஏன்னா வந்துட்டு ஒரு கிஃப்ட்டா குடுக்கும் போது அந்த கேமரா வ எப்டிரிந்தாலும் நம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மலேத யூஸ் பண்ண போறோ எனக்கு பர்ஸ்னால எதும் பண்ணிகபோரதுல்லா சோ அந்த ஒரு கேம்ரா வாங்கிக்கொடுத்தாங்க அதுல தான் வந்துட்டு எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப் அப்பறமா நெறைய போட்டோஸ் எடுத்தோ எல்லாமே பண்ணோ அதுக்கப்புறம் அந்த கேமரா இன்னமும் வச்சிருக்கே பட் இப்ப யாருமே வந்துட்டு அந்த டிஜிட்டல் கேமரா யாரும் யூஸே பண்றதுக் கெடையாது எல்லாமே நம்ம போன் வந்துட்டு போட்டோ எடுத்து எல்லாமே பண்ணிக்கிறோலய அந்த மாதிரி வந்து ம் அந்த கேமரா வந்துட்டு இன்னுமு வச்சு அந்த யுஎஸ்பி கேபில்ல வந்துட்டு கனைட் பண்ணி லோப்டாப் லா வந்து போட்டோஸ் எல்லாம் டிரான்ஸ்ப்ரோ பண்றது அந்த மாரி விஷயேங்களாம் வந்துட்டு அப்போ வந்து ஒரு பத்தினச்சுவருசம் இருக்கும் அந்த டைம்ல வந்துட்டு நாங்க யூஸ் பண்ணி அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தோ இன்னமு வந்து அந்த ஞாபக அர்த்தமா அந்த போ அந்த கேமரா வந்து வச்சு நாங்க இது பண்ணி் ஆ வச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு அந்த கேமரா தான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவுங்க வாங்கி கொடுத்தாங்க அப்டின்னு சொல்ட்டு சொன்னா அதுக்கப்பறமா என்னன்னா வந்து ஒரு அ கல்யாண ஆயிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந் நாங்க ஒரு ஜீவல்ரி கடைக்கு போனோம் அங்க போய்டு என்னன்னா ஒரு எனக்கு பிரேஸ்லட் நா ரொம்ப பிடிக்குக இந்த மெலிசா வந்துட்டு தொங்குற மாதிரி சின்ன சின்னதா இது மாதிரி இருக்குலயா அது வந்துட்டு எனக்கு ரெம்பா பிடிக்கூ அது வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேகாக ஒன்னு வாங்கி கொடுத்தாங்க அது வந்து இப்போ என்கிட்ட இல்ல ஏன்னா வந்துட்டு நா அத மாத்திட்டு வேற ஒண்ணு வாங்கிட்டே அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு செயின் மாதிரி பிரேஸ்லெட் மாதிரி வாங்கி கொடுத்தாங்க அது ஞாபகார்த்தமா நா ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தே அது வந்துட்டு அதுவும் எனக்கு அந்த கேமரா வந்து வந்து மறக் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் அப்டின்னு சொல்ட்டு சொல்லலா கல்யாண ஆனதும் வாங்கி் கொடுத்தது நான் வந்து என்ன வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல மறந்து போச்சு அவுங்க வாங்கி கொடுத்தது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க சொல்லுங்க தோழி
பரவாயில்லைங்க தோழி எப்பவுமே நம்ம பண்ணது நமக்கு ஞாபகம் இருக்காது அவங்க பண்ணதுதா ஞாபகம் இருக்கும் அந்த ஒரு இதுல நல்லாவே இது பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன் வந்து மாப்பள்ள வந்து புதுப் பொண்ணு ஆகப்போது அப்டின்னு சொல்லிட்டு அவ வந்து வீட்டுக்கு அடிக்கடி வந்து வருவாரு அது ஒரு வாரத்துக்கு ஒரு நாழ்நாள் நாலுவாட்டி வந்துருவாரு ஒரு பத்திரிக்க வந்து சாம்பில் பாக்கறதுக்கு அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எனா என்ன சாக்கு கெடைக்குமோ அது எல்லாத்துக்குமே வந்துருவாரு அவர் வேலைல எவ்வளோ டயர்டா இருந்தாலும் வந்துருவாரு அந்த மாரி இருக்கும் போது ஒண்ணான பேசுவாக்ல என்னோட பொட்டு வந்து தீந்து போச் நம்ம நெத்தில வைப்போஇல்லைங்களா சின்ன ஒரு ஸ்டிகர் பொட்டு அந்த மாரி நா வட்ட வடிவுல மெருன் கலர் ல இருக்குற அந்த பொட்டு வந்து வப்பேன் ஐட்டஸ் ல இருக்கும் நார்மலா அஞ்சு ரூவா டப்பாளலையே கெடைக்கும் அப்புறம் தீந்துப் போச்சுன்னு சொல்லிட்டு நா ஒரு நாயிற்று கெழம நாள் போன் பேசிட்டுருந்தே போன் பேசிருக்கும்போது எதார்த்தமா சொன்னே என் பொட்டு வேற தீந்து போச்சு அப்டின்னு ஆ நீங்க வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்டின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா என்னோட வீட்டுல இருந்து போறதுக்கு வந்து அது தூரொ கட கொஞ்சோ தூரொ அதனால நடந்து போறக்கு சங்கடப்பட்டு நீங்க வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்படின்ன சேரினு அது மனசுல வச்சுட்டு ஒரு அடுத்த வாட்டி வரும்போது ஏண்டா சொன்னாரு அது வந்து ஒரு கணவன் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறத மனைவிக்கு கொடுக் அப்டின்னு ஆ எனக்கு புரில ஏன்னா நம்ம ஒரு வாட்டி தா சொன்னோ எதார்த்தமா சொன்னோ அப்பறோ மறந்துட்டோம் ஆனா அது வந்து ஒரு ஞாபக வச்சு அதவந்து ஐடெக்ஸ்ல பிராண்ட்ல இருந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பொட்டா ஒருஅட் அதுல வரு அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு நா எந்த இது கேட்டிருந்தேனோ அதுக்கப்புற வந்துட்டு அவருக்கு சைஸ் வந் தெரியல அப்ப என்ன சைசு உ சைசு எனக்கு தெரியாது அப்டிங்கும்போது நா சொன்னே என்னோட ப்ரொஃபைல் பிச்சர் வந்து அப்ப வந்து பாத்திங்கனா என்னோட ஃபோட்டோ தா வச்சிருந்தே அதுல வந்து அந்த பொட்டு இருக்கு நீங்க ஜூம் பண்ணி கடக்காரங்ககிட்ட காமிச்சு வாங்கிட்டு வாங்கங்கும் போது அவரு அதையு வந்து கடைக்காரர்கிட்ட காம்ச்சு வாங்கிட்டு வந்துருக்காரு வாங்கிட்டு வந்து ல அத பத்திரமா வச்சு லன்ச் பேக்ல இருந்து எடுத்து குடுக்குறாரு இந்தா வந்து ஒன்னு கேட்டில அன்னைக்கு நா வாங்கிட்டு வந்த அப்டின்னு சொல்லிட்டு முதல் முறையா வாங்கிட்டு வந்து குடுத்தது எனக்கு அதுதா அப்ப வந்து பாத்த உடனே பரவால்லையே ஒரு வாட்டி தா சொன்னோ ஞாபக வச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு அதுவு ஒரு ஒரு நாளஞ்சு நாள் கழிச்சுதா வந்து வாங்கிட்டு வந்தாரு வரம்போது அது நாளஞ்சு நாள் கழிச்சுதா வீட்டுக்கு வந்தாரு அப்ப வந்து ஏன்னா அடிக்கடி வந்துட்ருந்தாலு நல்லா இருக்காது திருமணம் இன்னு ஆகல என்னன்னா வந்துட்டு ஒரு ஆணு இல்லாத வீட்டுல வந்துட்ரு காங்க அப்டின் சரி அத அக்கம்பக்கத்துல இருக்கவங்களா பாப்பாங்கன் சொல்ட்டு அவரு அப்பப்பதா வருவாரு அப்ப வந்துட்டு எனக்கு அவ்ளோ சந்தோஷோ பாத்தொன்னே பரவாலையே அப்டின்னு சொல்லிட்டு நா அத வந்து சொல்லாத ஆளே கெடையாது எல்லார்த் துகிட்டயுமே நா வந்து சொன்ன அந்த மாரி ஒரு நல்ல இதுனே சொல்லலா அவரு சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டு ச்செ பரவால்லையே பரவாலையே அப்படிங்கிற மாதிரிதா இது பண்ணுனாங்க அப்படி ஒரு இதா இருந்துது தோழி அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்பற வந்துட்டு நாங்க எ நெறைய எடங்களுக்கு வந்து ஊர் சுத்தறது உண்டு ஃபஸ்ட்லா வந்து அவரு திருமணத்துக்கு முன்பு வந்து சொல்லல இந்த மாரி நா வெளிய கூட்டிட்டு போவே அது இதுன்னு எதுமே சொல்லல திருமணத்துக்கு முன்பு வந்து பாத்திங்கன்னா கரெக்ட்டா வந்துட்டு எனக்கு சொல்லணு அப்டினா நம்மளோட புது வருட பிறப்பு ஆங்கில புது வருட பிறப்பப்போ நாங்க வந்துட்டு முதல் முறையா இப்பவுமே நாங்க வந்து இந்த மாரி ஒரு விசேஷ நாட்கள்ல வெளிய போனது கெடையாது நானும் என்னோட குடும்பத்தினரும் ஆனா வந்துட்டு அந்த ஒரு நாள் வந்து பாத்திங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கு நாங்க பேசிட்ருந்தோ பேசி முடிச்சுட்டு அப்ப எல்லா வந்து பாத்திங்னா இது முடிஞ்சிருச்சு சேரி பூவெல்லா வெச்சாச்சு பொண்ணு வீட்டுல இருந்து எல்லா மாப்ள்ளைய எல்லா பாத்துட்டு போயாச்சு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து போயிட்ருந்தது கல்யாண ஏனா எங்குளுக்கு வந்து அந்த ஜனவரி மாதம்ங்கிறமனால நிச்சய வந்து இருந்துது மாத மாத கடைசில அதனால வந்து நாங்கெல்லா பழகிட்ருந்த அந்த சமயம்னே வெச்சுக்கலா வெறு ஒரு மாத காலந்தா எங்குளுக்கு பழகறக்கு வந்து டைம் கெடைச்சது அதுமே வந்து பாத்திங்னா துணி தெக்கறதுக் போனு அத போணு இத போணு எல்லாத்துக்கு வந்துருவாரு அவுரு சரி என்னடான்ட்டு சொல்ட்டு அ பன்னண்டு மணி வரைக்கு நாங்க பேசிட்ருந்தோ அப்பொற சேரி நம்ம எங்கயாவது வெளிய போலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற அடுத்து இன்னொரு ஒரு மாவட்டத்துல் இருக்கற ஒரு கோயிலுக்கு வந்து போலா அப்டின்னு சொல்லிட்டு போலா அப்டின்னு பிளான் பண்ணி ரெண்டு மணிக் கு எழுப்ப சொன்னாங்க சேரினு வெரு ரெண்டு மண் நேரந்தா தூங்னோ ரெண்டு மணிக்கு அப்ற எழுப்ச்சுட்டு எங்க அம்மாவ எழுப்ச்சுட்டு அப்ற எல்லாரு கெளம்பி நாலு மணிக்கு நாங்க இங்க எங்க ஊர்ல இருந்து கெளம்பி கரெக்டா ஒரு ஒம்போது மணிங்கம்போது நாங்க அந்த ஊருக்கு போய் சேந்துட்ட போய் அங்க சாமி கும்பிட்டு அங்கயு வந்து பாத்திங்னா இந்த பக்க வந்து நா வருங்கால மனைவி தா அவுரு என்னா கோயில்ல அந்த ஊரு பொண்ணுங்கள வந்து அவுரு பாத்துட்ருக்காரு அந்த பொண்ணு இவர பாக்குது டக்குன்னு எனக்கா ஆச்சரிய என்ன நடக்குது இங்க அப்டின்னு அப்படிங்கற மாதிரி ஒரு இதா போயிட்ருந்துது இப்பவுமே நா வந்து சொல்லுவே சரி நம்ம அந்த வே அந்த கோயிலுக்கு வேணா போயி அந்த பொண்ண மறுப போய் பாத்துட்டு வந்தர்லாமா இன்னொரு பொண்ணு உங்குளுக்கு பாத்தர்லாமா அப்படிங்கிற மாரி வெளையாட்டுக்கு சொல்லுவோ ஒரு கோவம் வந்தாலு சரி ஒரு சண்ட போட்டு முடிச்சதுக்கப்றம்னாலு சரி அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல இதாவே இருப்போ நல்ல ஒரு ஆ நண்பர்கள் மாரி தா பழகுவோசை இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துது திருமணத்துக்கு அப்புறமு வந்து பாத்திங்கனா திருமணம் முடிஞ்சு வந்து பாத்திங்கனா நாங்க ஒரு வார எங்க வீட்டுல இருந்தோ எங்களோட அம்மா வீட்ல இருந்தோ அதுக்கப்புறந்தா வந்துட்டு அவுங்க எங்க வீட்டுல இருந்து இவங்க வந்து கூட்டிட்டு போனு அதுக்கப்புற அங்க அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வரணு ஒரு சில சாங்கியங்கள் எல்லா இருக் அது முடிச்சதுக்கப்புற நம்ம எப்ப வேணாலு வீட்டுக்கு வந்துட்டு போய்ட்டு இருக்கலா அப்ப முதல் வாட்டியு என்னோட பைய எல்லா பேக் பண்ணி எங்கிட்ட குடுக்கம் போது எந்த ஒரு துணி பைல வந்து நாங்க என்னோட கல்யாணத்துக்கான சாரி எல்லா வாங்கிட்டு வந்தமோ அந்த துணி பைல வந்து என்னோட துணிகள் அளவா வந்து வச்சு இங்க குடுத்துட்டாங்க அப்போ எ மூஞ்சிய பாக்கணுமே என்னோட மூஞ்சிய இத்துனூண்டு ஆயிருச்சு அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்னடா இது அம்மா விட்டு தனியா போறமே அப்படின்ட்டு அ எங்க அம்மானால இப்ப வரைக்குமே திருமணமாயி நான்கு மாதம் ஆச்சுனாலே எங்க அம்மாக்கு எப்பவுமே வந்து அது ஏத்துக்க முடில அ நாங்க கெளம்பறோ இன்னைக்கு நைட் கெளம்பறோ அப்டின்னா ஒடனே எங்கம்மாக்கு மூஞ்சி இத்துணூண்டாயிரு நாங்க சென்றது இந்த மாரி நறைய ஒரு ஈடுகள் வந்து இருக்கு அதனால எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க செஞ்சே இருக்க பழகிக்கோங்க ஏன்னா சில சமயம் நீங்க அங்க வந்து வந்துட்டு நம்ம போனாதா வந்துட்டு அவங்களுக்கு அந்த வருத்த தெரியுது இல்ல நம்ம வந்து வரல பெருசா வரல அங்கேதா இருக்கோங்கம்போது அம்மா அது பெருசா தெரியறதில்ல அதனால சேரிங்கிற சமயத்துல நாங்க இங்கயே இருக்கோம் தோழி இப்ப வந்து பாத்திங்கன்னா கல்யாணம் பண்ணி அனுப்ச்சுட்டாங்க பேக்ல எல்லா கால் டாக்ஸி லா புக் பண்ணி எல்லாம் இது பண்ணி அனுப்ச்சுட்டாச்சு பாவ மா மாப்ள வேற புது மாப்ள என்னோட மூஞ்சியவே பாத்துட்ருக்காரு அங்கருந்து கெளம்பனதுலருந்து நா இவுங்க வீட்டுக்கு வந்தே இவுங்க வீட்டுக்கு வந்துட்டு சரின்னு சொல்ட்டு கல்யாணத்தப்ப வந்தது அதுக்கப்புற ஒரு வார அ ட்ரிப்பு க்ரிப்பு ஹனிமூனு எல்லா முடிச்சுட்டு வந்தோ வந்துட்டு அப்பதா புது பொண்ணா வந்த வந்துட்டு என்ன பண்றதுனு தெரில ப்ப சாப்பாடு போட்டு குடுத்தாங்க அப்பவுமே வந்து எனக் கு வந்து முன்ன பின்ன அடுத்தவங்க வீட்டுக்கு போயெல்லா பழக்கம் கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து அடுத்தவங்க வீட்டுக்கு வரங்கம் போது அத எ வீடா பாக்கணுன்தா எல்லாரு சொன்னாங்களே தவிர எனக்கு அத அந்த மனப்பன்மை வரக்கு லேட்டாது இன்னு லேட்டா தா ஆயிட்ருக்கு இன்னும் அந்த முழுசா அந்த இதுக்குள்ள நா வரல அத வந்து கொஞ்சூன்டு சாப்பாடு மட்டு குடுங்கனு சொல்லி நா சாப்ட்டே அப்போ என்னோட கணவருக்கு ஆச்சரிய என்ன நம்ப வீட்ல இருக்கும் போது அங்க இருக்கும் போது நறைய வந்து போட்டு சாப்பிடுவா நல்லா விரும்பி சாப்பிடுவா நம்ம சமைச்சு குடுத்தா இங்க என்ன இவ்ளூண்டு போட்டு சாப்டறாளேன்னு அவரு எம்மூஞ்சியவே பாத்துட்ருந்தாரு அப்ற சரிவா நா வெளிய போலான்னு சொல்லிட்டு போய் ஒரு ஹெல்மெட் மாரி வாங்குனோ அந்த ஹெல்மெட் எதுக்குனு அப்ப எனக்கு புரில அதுக்கப்புற வந்து பாத்தீங்கனா தொடர்ச்சியா நாங்க வந்து ஊர் சுத்தறதே ஒரு பொழப்பா வெச்சுட்ருப்போனு எனக்கு அப்ப தெரியாது அப்ற சேரின்னு சொல்லி ஹெல்மெட் வாங்குனோ ஹெல்மெட் வாங்கிட்டு அப்புறமா சரி வ ச ஒரு மால் வந்துருக்கு அந்த மாலுக்கு வந்து போலான் சொல்ட்டு மால சுத்தி பாத்திருக் யான்னு கேட்டாரு பாத்ததில்ல அப்டின்னாரு அப்டின்னு சொன்ன அதுப்புற இதா மாலு சுத்தி பாத்துக்கோன்னாரு நின்ன எடத்துலயே சுத்தி பாத்த ஆனா இவ்ளோ பெரிய ஒரு இதா இருந்திருப்பன்னு எனக்கு தெரில அதுக்கப்புற சேரினு அதையும் சுத்தி பாத்துட்டு அப்புற அன்னைக்கு இரவு வந்து பாத்திங்கன்னா நாங்க வந்து தியேட்டருக்கு போனோ அது ஒரு நல்ல அனுபவம் ஃபஸ்ட் கல்யாணத்துக்கு அப்ற தியேட்டர் போனது ரொம்ப வருஷ கழிச்சு போனதுன்னா அதா தோழி சரிங்க தோழி இன்னொரு இணைப்புல வந்து நம்ம இணைவோம் சரிங்ளா நன்றிங்க தோழி நன்றி